ஹலோ
ம் கேக்குதாம்மா
ஆ கேக்குதுக்கா
ஆ என்ன ஸ்பெஷல் இன்னக்கு
இன்னைக்கி சிக்கன் கிரேவி இட்லி தோச
எய் சூப்பர் செம்மையா இருக்குமே
அக்ஆங்க்கா
அண்ணா செஞ்சாங்ளா இல்ல நீயா
இல்ல இல்ல அங்க மாமியார் வீட்லருந்து எடுத்துட்டு வந்தாங்க்கா ஊருக் போய்ருந்தாங்க எடுத்துட் வந்துருந்தாங்க சிக்கன்
ம் சோ சாப்டாச்சா அண்ண ரெஸ்ட் எடுக்க ஆரமிச்ட்டாங்ளா
ஆமாக்கா இங்க எல்லாரு சாப்டாச்சு
ஓகே ஓகே
ம் அப்ரோ லாஸ்ட்டா ட்ரிப்பு போனது செம்மயாருந்துச்சு
ஆ அக்கா எந்த ஏரியாக்குளா போய்ட்டு வந்தீங்க
நம்ப லோக்கல் ஹில் ஸ்டேஷன் தா
ஆ சரி சரி கா
எல்லாரு ஒகேணக்கல் போனு அப்டின் தா ப்ளான் பண்ணாங்க அப்ரோ இல்ல அது போய்ட்டு வர்றது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இங்க ஹில்ஸ்டேஷன் போங்க இது நல்லாருக்கு அப்டின்ட்டு அ எல்லாரு பேசி பஸ்ட்டு அந்த யூத் பாய்ஸ்ல யாருமே அக்சப்டே பண்ணல
ஆ
ஆ வேண்டா நாங்களா வர்ல பேமெண்ட் ஜாஸ்தி என்ட்ரன்ஸ் டிக்கெட்ருக்கு பேமெண்ட் ஜாஸ் தி வர்ல அப்டின்லா சொல்ட்டாங்க அப்ரோ பேம்லீஸ்லா போறா மாரி மட்டு இருந்துது அதுக்கப்ரோ எல்லாரு பேஸ் பி அ அ எல்லாரு சம்மதிச்ட்டு டு ஃபாட்டி மெம்பர்ஸ் அன்னிக்கு போனது
ஆ சரி சரிக்கா
ம் அதா ரீசன்ட் போன ட்ரிப்பு நல்லாருந்துச்சு எனக்கென்ன சந்தோஷன்னா என் சின்ன பொண்ணுக்கு ஒரூபா காசே இல்ல ஃப்ரீ டிக்கட்ல பயங்கரமா ஆட்டம்போட்டது மேடம் தா
ம் சரி சரிக்கா
எப்பமே தண்ணினா பய்ப்டுவா அந்த சில்னஸ்ல தா போயிருக்கோ சில்னஸ்ல சில்வாட்டர் வீட் ட்ல தண்ணினா பயங்கரமா அந்த பெரிய டப்புருக்கு குளிக்கறது அதுக்குள்ள போய் ஏரி உக்காந்துக்குன்னு அவளே சுடு தண்ணி டாப்ப தெறந்துகிட்டு கொஞ்சோ வாமா குளுச்சு குளுச்சு நல்லா பழகிட்டா ஆ நாங்க டிஸ் டிசம்பர் மாசோ அதே ட்ரிப்பு அங்கயே அதே சேம் பிளேஸ் டிசம்பர் மாசோ போனோ தண்ணில காலே வெக்கல அந்த ஆமா ஸ்விமிங் பூலோட ஆமா சில்னஸ்க்கு ஸ்விமிங் பூலோட அந்த சீட் மேல இருக்குல்ல அது மேல உக்காந்துட்டு கால மட்டு நனச்சிட்ருந்த எறங்க வேல இன்னைக்கு இந்த வாட்டிக்கு போம்போது அதே மாரிதா உக்காந்துட்ருந்தா அதுக்கப்றோ அவளுக் கா ஒரு ஆச வந்து எல்லா பசங்களு வெளாடறத பாத்துட்டு ஒரு சின்ன எடத்துக்கு அவளுக்கு கால் வெறுக்கே தா நிக்குது அவளுக்கு கணுக்கால் வெறுக்கேதா இருக்கற அளவுக்கு தா தண்ணி இரு அதுல போய் விட்டோனா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அ படுத்துக்கிடு வேளான்ட ஆரம்மிச்சுட்டா அ தண்ணி எல்லாருமேலயு தெளிக்க ஆரம்மிச்சு ட்டா அதுக்கப்பறவு
முன்ன வெளிய வர மாட்டாங்க
ஆமா அதுக்கப்றோம் பெரிய ஆளு பெரிய இதுக்கே வந்துட்டா பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியாக்கே வந்துட்டு அக்கா போ பெ பெரியவ கூட போயிட்டு அந்த ஸ்லைட்லயே வந்துட்டா
தைரியந்தா பாப்பாவுக் கு ஆனா கொஞ்சோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு கொஞ்சோ பயம் பட்டுட்டு அப்டியே ஒதுங்கி நிக்கறது
ஆ எனக்கே பயம்யாடுச்சு பாவ பெரியவ அக்காவ பாப்பா வந்து சொல் டா நா கூட்டு போற அத்த அப்டின்னு சொல்லி ஒன்ன செரி பாப்பா கூட்டு போ பத்ரோன்ட்டு அப்றோ நம்ம ப்ரதர்ஸ் எல்லா கரெக்ட்டா அவங்க எறங்கி வரம் போது ஏன்னா உள்ள போயிட போறா அப்டின்ட்டுப் புடிச்சிக்கணு குட்டிப் பாப்பா மட்டு புடிச்சிக்கலா பாப்பாவ் தண்ணியில எறங்கிட்டா பாப்பாக்கு அக் வவ் வயிறு வெறுக்கோந்தா வருது ஆனாக்கு உள்ள பாப்பா கூட்டிப் பாப்பா உள்ள போயிட்டானா நல்லா இருக்காதுன்ட்டு ப்ரதர்ஸ் வந்து நின்டாங்க கரெக்டா இவ எறங்கவு பாப்பாவ அவகிட் ட்ட கேட்ச் புச்சமாரி புடுச்சிடுவாங்க இ இவ வந்து எறங்கி தண்ணிக்குள்ள விழுந்துட் டுவா பெரியவ இப்டியே பத்து ரவுண்டு கிட்ட அசராமா போயிட்டு கடைசியில நா தனியா வருவ என்னா தனியா வரணுன்ட்டு தனியாவே வந்துட்டா அந்த அளவுக்கு அமக்களோ பண்ணிடுச்சு
ஏ நாங்களு போயிட்ருந்தோ எங் எங்களுக்கு ஊர் பக்கோ ஃபுல்லா கடல் ஏரியால அ பக்கமா கடலுக்கு போயிருந்தோ அங்க ஆ அப்டியே நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்துலயே கடைகள்லாருக்கு அதுல்லா வாங்கி சாப்ட்டுட்டு ஃபேமிலியா போயிருந்தோ ம் பசங்க புள்ளைங்க எல்லாரு மாமாங்க எல்லாருமே கூட சேந்து போயிருந்தோ ஒரே ஃபோட்டோ சூட்டு தா இருந்தது
ம்
அங்கயு பசங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டாங்கன்னா அது கடல் வேற அல வேற வரு ஆ பெரியவங்கலா பக்கமாவே நின்னுட்டே இருந்தோ அவர் பயோன்தா ஆனா பசங்களுக்கு அது தெரியல பயோ எதுமே
ம் ஆனா அதெல்லா ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு தா ம்ச் அது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா போனாவே
ஆமா ஆமா அ அது உள்ள போயிட்டு வெளியே கொஞ்ச தூரோ நடந்து வர்ணு அது நடந்து வரதுக்குள்ளல்ல தா எல்லாருக்குமே கஷ்டோ அவளோ நேரோ தண்ணில ஆட்டம் போட்டுட்டு திடீர்னு ஆ செரி வா வீட்டுக்கு போலா வாங்கன்னு சொல்லும் போது வெளியே வரமாட்டேன்றாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க
ம் உங்க ஊர்ல வேற என்னலா ஸ்பெஷல்
எங்களுக்கு சுத்தி சுத்தி கடல் தாங்க்கா ஒரு செவன் கிலோமீட்டர் பக்கத்துல கடல் ஒரு ஒரு ஏரியா அடுத்து இப்போ கன்யாகுமரிலயு கன்யாகுமரி போணுன்னு பிளான் இருந்தது ஆனா போக முட்ல நெக்ஸ்ட் டைமு எல்லா குடும்பத்த எல்லாரு மீட் பண்ணும்போது கன்னியாகுமரி போகணு அப்டின்னு ஒரு பிளான் இருக்கு
ம் ஹூ
ஆ அங்க போய் ரொம்ப வருஷோ ஆயிருச்சி
ம் நா ஒண்ணு ஆஃப் ஆஃப்டர் மேரேஜ் தா நா சுத்தின ஏரியாஸ் எல்லாமே மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குந்தா ட்ரெயின் ஏறுனதே கெடையாது இத்தனைக்கு சிட்டி சைட்ல வளந்ததுதா ட்ரெயின் ஏறுனதே கெடையாது ட்ரெயின்ல கூட்டிட்டு போனதே கெடையாது நா காலேஜ் படிக்கும் போதுதா ட்ரெயின்லயே ஸ்டெப் இன் பண்ணே
ஆ செரிக்கா ஆக்சுவலி நானு அப் டிதாக்கா நா எ எங்கள்து நா கொஞ்ச வில்லேஜ் சைடு கிராமோல்ல அங்க இருந்து நா காலேஜுக்கு கவுன்சிலிங் வரம்போது மட்டுந்தா நா ட்ரெயினயே பாத் தே உள்ளயே ஏறுனது வெளிய இருந்து அதுக்கு முன்னாடில்லா பாக்கும் போது ட்ரெயின்லா இவ்வள சின்னதுல எப்டி ஏறுவாங்க எப்டி டிராவல் பண்ணுவாங்க அந்த மாரி தோணிட்டே இருக்கு அங்க கவுன்சிலிங் வரம்போதுதா தெரியவே செஞ்சது ட்ரெயினுக்குள்ள உள்ள எடோ எல்லாமே
கரெக்ட் நா அ அப்போ மேரேஜ்க்கு அப் பதா எல்லா எடமு சுத்துறது எங்க லீவு ஃபோர் டேஸ் லீவ் ஆயிடுச்சுன்னா பேக் பண்ணுங்க கெளம்பலா அப்டின்ட்டு டூர் பிளான் பண்ணிட்டு ஏதாவது ஆனா அவங்களோட ஷெட்யூல்தா அத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோ அதே மாரி ஆ ஆ எனக்கு டூ எவ்ளவுக் எவ்ளோ காஸ் சேத்து டூர்க்கு போவோமோ அவ்ளவுக் அவ்ளோ கு எனக்கு ஏ பையனுக்குல்லா பயோ கூடவே இருக்கு சாப்பாடு கேட்றவே கூடாது எக்காரணத் த கொண்டு சாப்பாடு கேக்க கூடாது காரண டூ டூருன்னு பிளான் பண்ணிடுவாங்க இப்ப இங்கயே இதே ஹில் ஸ்டேஷன்ஸ்கே அதே அதே மலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களே காலேல இங்க சாப்ட்டு போமாட்டோ நேரா இங்க இருந்து ஒரு பத்து மணிக்கு கெளம்புனோன்னா கரெக்டா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸூ பதினொன் ற மணிக்கு ரீச் ஆவோ திருப்பியு ரிட்டன்னு நாலு மணிக்குதா நாங்க சாப்டுவோ காலேலயு எம்டி ஸ்டோமக்
அது வரைக்கு எப்டி பசி தாங்க முடியாது
ஆ ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் சாப்ட்டுக்குவோ ஏதாவது சிப்ஸூ சாப்ட்டுக்குவோ போய் ஹோட்டல்ல நின்னு ஏன்னா அங்க டைம் வேஸ்ட் ஆகுமா
ஓ சேரி சேரி அந்த மாதிரி பிளான் பண்றது
ஆ அது மா தி அவங்களோட பிளானே வந்து அ ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லா ஃபாலோ பண்ணணு அவங்க போனா அவங்க சொல் ஆனா அவங்களுக்கு ஒரு நாலு டைம்மாது அதுக்கு நடுவுல டீ குடிச்சிட்ணு எஸ் நாலு டைம் அவங்களுக்கு டீலயே வாழ்ந்துருவாங்க ஆ இங்க சாட்டர்டே சண்டேஸ் து வந்தா கூடோ நா நாலு டைம் டெய்லி ந ஃபோர் டைம்ஸ் அந்த காலைல மத்தியானம் திருப்பி சாய்ங்காலம் திருப்பியு அந்த மிட் மார்னிங் அந்த டைம்ல நாலு டைம் டீ உள்ள பேயிட்ச்சுன்னா டிஃபனு சாப்பாடு எதுமே எதிர்பார்க்கமா அதே மாரி ட்ராவல்லயு புள்ளைங்க கேட்டு நீ ச கேக்க கூடாது அதனால என்னா பண்ணுவாங்க என் அக்கா ஜேம்ஸ் அத்த இருக்காங்கல்ல வரவே மாட்டாங்க ஏம்மா நீ சாப்பாடே வாங் குடுக்க மாட்ட நீ என்ன பட்னியா கூட்டிட்டுப் போய்ருவ நீ எனக்கு வாங்கி குடுக்குறன் சொல்லு நா கெளம்பி வரே இல்லன்னா நா கெளம்பி வரமாட்டா அப்டின்ட்டு அவுங்க அத்த சொல்லிடுவாங்க முக்காவாசி ட்ரிப்புக்கு அவுங்க வரவே மாட்டாங்க
ஆனா புள்ளைங்களுக்கு சாப்ட்றத் தா விருப்பமே
ஆ அதாவ்து அந்த டைமிங் எல்லாம் முடிச்சிடுங்க எல்லா ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபோர் ஓ கிளாக்குல்லா எல்லாத்தையு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் போய் உக்காந்து சாப்டுங்க பிரச்சன இல்ல இந்த பன்னெண்டு மணிக்கு போயிட்டு கரெக்டா ஒன் ஒன்ற மணிக்கு எனக்கு சாப்பாடு வேணு சோறு வேணு கொழம்பு வேணுன்டு போய்ட்டு ஒன்ற மணிக்கு உக்காந்து ரெண்ட்ற மணி வரைக்கு அங்க ஒரு மண் நேரொ வேஸ்ட் பண்ணாதீங்க அப்டின்னு ஒரு கான்செப்டு
செரி செரிக்கா ஆனா அது அப்டி போறது கொஞ்சொ போரிங்கா இருக்கு சுத்தி பாக்குறதும் பிளஸ் ஆ ஆமா ஆமா
ம் ம் ம் உன்னோட மெமரபிள் இது எ அ ப்ளேஸஸ் எதாவ்து
அங்கன்னா நறையவே இருக்குக்கா அந்த மாத்து தொட்டிப்பாலம் சொல்வாங்க அதெல்லாம் பயங்கரது அ கண்ணுக்கு குளிர்ச்சு உட்டுற மாதிரி ஃபுல்லா எங்க பாத்தாலும் பச்ச பசலேன்னு சூப்பரா இருக்கும் அ முக்கியமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாவே தண்ணி அதிகமாருக்கூ எந் எந்த பக்கம் பாத்தாலுமே தண்ணி இருக்கூ குளங் கொளொ ஆறு அந்த மாரிலா இருக்கும் அங்க போனா எப்பவுமே மழ பேஞ்சிட்டுருக்க மாரியே ஒரு ஃபீலிங் அ ஜில்னஸ்குள்ளயே இருக்கிற மாதிரி இருக்கூ வெயிலே தெரியாது ஆனா நம்ம சைடு எல்லா பயங்கரமா வெயிலு
எனக்கு வெயிலு பழகிருச்சி
ஆ ஏ எனக்கு இன்னு அது செட் ஆகலக்கா
ம் ஏன்னா நீ அங்க சில்னஸ்ல இருந்துட்டு வந்துட்டு உனக்கு வெயில் கஷ்டோ நா இத விட்டு டபுள் மடங்குச் சென்னையில இருந்த வெயிலுக்கு எனக்கு இது செட் ஆய்டுச்சு ம்
அது அப்டி சப்போஸ் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிற மாரி தெரிஞ்சுதுன்னா முன்னாடியே கொளொ இருக்கூ கொளத்துல எறங்கி அம் ஒரு நீச்சல் போட்டாங்கன்னா அது சரி நல்லா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் தாக்கொந் தெரியாது வெயில் அடிச்சாலுமே வெயிலோட அந்த தாக்கொந் தெரியாது
ஓகே ஸ்விம்மிங் தெரியுமா அப்போ உனக்கு
லைட்டா சின்ன கொளங்கள்ல அடிப்போ கடல்லல்லா அடிச்சது இல்ல அ அ எங்க சிஸ்டர்ஸு எங்க அம்மால்லா சூப்பரா பண்ணுவாங்க நீச்சல் அடிப்பாங்க
இப்ப ஸ்விம்மிங் பூல்ல விட்டா ஸ்விம்மிங் பண்ணுவ ஆ சூ
ம் எங்க அம்மாலா டிஃப்ரெண்ட் டைப்ல எல்லா நீச்சல் அடிப்பாங்கா அவுங்களுக்கு பழகிடுச்சு அந்த ஏரியான்றதுனால
ஆம்மா ம் நானும் கத்துக்னு ஆச இருக்கு ஆனா இதுக்கு மேல வயசு இல்ல ம்
ஆ சரிக்கா ஓகே அம்பாய்க்க